அல்லர்
ஆ ஹலோ ப்ரோ வணக்கம் ப்ரோ எப்டி இருக்கீங்க
எப்டி இருக்கீங்க நீங்க
நல்லாருக்க பிரதர் நீங்க
ஆ நா நல்லாருக்க பிரதர் சாப்டீங்ளா பிரதர்
சாப்புட்ல பிரதர் ஒர்க்கு போய்ட்டு இருக்கு ஒர்க்க முடிச்சிட்டுதா சாப்புட்ணு
ஆ ஓகே பிரதர் எல்லா நல்லா இருக்கீங்ளா வீட்ல எல்லா நல்லாருக்காங்ளா
எல்லா சந்தோஷமா இருக்காங்க பிரதர் அங்க எப்டி இருக்காங்க
ஆ எல்லா நல்லா இருக்காங்க பிரதர் ஓகே பிரதர் என்னா வேல செய்றீங்க பிரதர் ம் எ ஃபிரீயா உங்களுக்கு கால் பண்ட்ட
அதெல்லா ஒன்னு இல்ல நா இப்போ ஒரு சைடு எடிட்டிங் போது ஒரு சைடு இதுவு போது
ம் பாக்கலனா
கிளீனிங் பண்ணோல்ல அப்பதா உங்களுக்கு கஷ்டோ இருக்காது
ஓகே பிரதர் ஓகே பிரதர்
எப்டியோ என்
வீடியோ எடிட்டிங்னா எப்டி பிரதர் எல்லாமே பண்றீங்களா ஃபோட்டோ
ஃபோட்டோ இல்ல பிரதர் ஃபோட்டோ வந்து டீம்ல வேல இருக்குறவங்க பண்றாங்க ஆல்ப பண்ணுவாங்க
ம்
வீடியோ மட்டு தா நம்ம வீடியோ மட்டுதா நம்ம எடுக்குற வீடியோ நம்மளே வீடியோ எடிட் பண்ணி தருவோ
ம் ஓகே பிரதர் நீங்க எடுத்தது மட்டுமா இல்ல வேற யார்ன்னா அனுப்புனா கூட
இல்ல இல்ல என்னோட வீடியோ முடியாது பிரதர் நா எடுக்குற ஷூட்டே வந்து என்னால பண்ண முடில நானே வெளியதா குடுப்ப நெறய பேர் கிட்ட இப்பதா நய்பா ஷூட் இந்த டைம் ல இல்லனா அந்த டைம்ல உக்காஞ்ஜி நைட் ஃபுல்லா எடிட் பண்ணிட்டு காலைல ரெஸ்ட் எடுக்கலா
இது சரிங்க பிரதர்
ம்
ஃபுல் டஃபா இருக்குமே உங்களுக்கு ஜாப் எல்லா ஒரே நேரத்துல மெயின்டெய்ன் பண்றது
ஆமா ஆமாங்க பிரதர் ரொம்ப இன்னைக்கே ரொம்ப அவஸ்த பட்டது இன்னிக்கி ஈவினிங் ஒரு ஷூட் ஒன்னு மாடலிங் ஷூட் ஒன்னு போய்ட்டு அவங்க லொகேஷனுக்கு போய்ட்டு அவங்களுக்கு எல்லாமே அந்த ப்ராப்ஸ்லா இருக்குல ப்ராப்ஸ் மீன்ஸ் அந்த டெக்கரேஷன் பண்ணுவாங்கல்ல பொம்ம அதெல்லா எத்துட்டு போயிட்டு வச்சு இங்க பண்றது இங்க வெயில் வேற செம வெயிலா அவுங்க வேற ஹைட்டு ஒரு ஃபோர்த்து செவன் வாங்குன்னு சொன்னே அப்போ வரமாட்டேன்ட்டாங்க அதனால ரொம்ப டஃப் ஆயிச்சு
நீங்களே பண்ணிட்டீங்களா
ஆமா ப்ரோ யாருமே கூடவு இல்ல இங்க டீம்ல இருக்கவங்கள வேற ஒர்க்கு போயிட்டாங்க நா அப்புறோ சிங்குலா சோலாவா போயிட்டு எல்லாத்தையு எடுத்துட்டு போயிட்டு அவுங்களு மாடுல்லா இருக்கு அவுங்க ஓவரா சீன் போட்டுட்டு எதுமே எடுத்து வரல அவுங்களு
ஓகே பிரதர்
ஆ எல்லாத்தையு வண்டியில எடுத்து போட்டுன்னு போயிட்டு எடுத்து குடுத்துட்டு இப்பதா முடிச்சுட்டு வந்தே அவுங்க பர்த்டே அவுங்க பர்த்டே ஷூட் போயிட்டு வந்தா இந்த வீக் பர்த்டே வரதுனால அப்டி நைட்
ஓ எல்லாமே பண்றீங்களா பர்த்டே ஷூட்டு
எல்லாமே பண்றே ஏனா வெட்டிங்கு
அ ஷாப்பு எதன வச்சிட்டு இருக்கீங்களா எப்டி பிரதர் ஷாப்பு என்ன வெச்சிட்டு இருக்கீங்களா ஆ ஓகே பிரதர் ஓ பாண்டியா
ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஆமா பாண்டிச்சேரி ல தான வச்சிருக்கே
ஆ எந்த ஊரு பக்கோ பாண்டிச்சேரியா நீங்க அ நம்ப இங்க ரொம்ப தூரம் ப்ரோ முன்னூறு நானூறு கிலோமீட்டர் வரும் ப்ரோ ஆமா ப்ரோ நானு இப்போ லாஸ்ட் வீக் தா வந்திருதே ப்ரோ பாண்டி செரிக்கு ஐயோ அன்னைக்கே கால் பண்ணியிருந்தா பே பேசியிருந்துக்கலாமே ஆமா ஒயிட் டவுன்ல தா தங்கியிருந்தே சும்மா வந்திருந்தே பிரதர்
அப்டியா சும்மா அசமா என்ஜாய் பண்ணலானு வீக் என்ட் என்ஜாய் பண்ணலாம்டு
ஆமா பிரத
ஆ எப்டி போச்சு பாண்டி சேரில்லா புடிச்சி இருந்துச்சா
சா பக்காவா இருச்சு ப்ரோ அது அது என்ன சொல்லவா வேணு
ஓகே ஓகே பக்காவா இருந்ததா ஓகே நல்லா என்ஜாய் பண்ணீங்களா
ஆ ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ம் நல்லா நல்லா என்ஜாய் பண்ண பிரதர் நீங்க அங்கேயே இருக்கீங் நாங்க பதினஞ்சு பதினாலு பேர் வந்தோ பிரதர்
ஓஹோ பதினஞ்சு பேரா பரவாயில்ல இவ்வளோ பேர் வந்து இருக்கீங்க எவ்வளோ ப்ரோ செலவாச்சி பாண்டிச்சேரி வந்ததுக்கு
ப்ரோ ரூமுக்கு மட்டுதா ப்ரோ செலவு ஆன மாரி இருக்கு ஒரு ஏழு ரூபா எட் ருபா மத்தபடி அவ்வளவா எது செலவு ஆமா ப்ரோ ஒ ர்தருக்கு ஐநூறு ரூபா சொன்னாங்க ஆமா ஒயிட்டோன் மெயின்லயே எடுத்தம் ப்ரோ அதா
ஓகே கரெக்டான ப்ரைஸ் தா ப்ரோ பதின பதினஞ்சு பேருக்கு எட்ருவா குடுக்கலா
ம் அதா செரி இப் இப்ப தனி தனியா வந்திருந்தா எங்களுக்கு அவ்ளோ தெரிஞ்சிருக்காது ஒட்டுகா வந்ததுனால எங்களுக்கு அவ்ளோ அமௌண்ட் ஆன மாரி இருக்கு வேற எந்த பிரச்
ஓகே ஓகே ஓகே ஓகே நார்மல் ட்ரெஸ்ல தானே வந்தீங்க
ஆமா ஆமா ஆமா நார்மல் இல்ல வீக்கெண்ட் வந்த ப்ரோ சட்டர்டே சன் டே
வீக்எண்டு நா அப்ப ப்ரோ தாராளமா தங்களா பதினஞ்சு பேருக்கு தங்குற அளவுக்கு தாராளமா ஸ்டே பண்ட்டு போயிக்கலா
ஆமா கத்தர்
ஆ ஆ
ஷூட்டிங்னா இப்போ அ நாங்க படிக்கிறே ப்ரோ
படிக்கீறிங்களா ஓகே ஓகே ஆ ஏதோ கேட்டீங்களே ஷூட்டிங்னா
இல்ல இல்ல ப்ரோ
ஏதோ நீங்க கேட்டிங்களே ஷூட்டிங்ல ஏதோ கேட்டீங்களே
ஷூட்டிங் இப்ப போலயா அப்டின்னு கேக்கலானு வந்தே
ஆ அதா ப்ரோ சொல்றேனே இப்போ கரெக்டா எத்தன மணிக்கு மூணு மணிக்கு கிளம்புனே
ம்
மூணு மணிக்கு போயிட்டு முடிச்சுட்டு இப்பதா வந்தே அப்டியே போயிட்டு ரொம்ப தலைவலிச்சுது அடியே ஒரு டீய ஒன்னு போட் டடு நானு செந் போட்டு வந்தோ வந்துட்டு ஃபைல அந்த ஃபைல காப்பி பண்ட்டு ஒக்காந்துட்டு இருக்கே காப்பி ஆகிட்டு இருக்கு சே அது வரைக்கு எதா பண்லா சே டைம் நம்ம அதிகமான டைம் பாண்டில கர்ட்டா பஸ் ஸ்டாண்டு பின்னாடியே ப்ரோ
ம் நாங்க பஸ் ஸ்டாண்ட் வந்தோ ப்ரோ அந்த பஸ்ல தா வந்தோ திருவள்ளூர் வந் ஆ இதுல வந்து ஆமா ஆமா கடலூர் வந்து அங்க இருந்து பஸ்ல வந்தே ப்ரோ
ஓகே ஓகே ஓகே ஓகே பஸ்சு தா ப்ரோ கரெட்டு
திக்கி ப்ரோ எதுனா வந்து ஹெல்ப் பண்ணி இருக்கீங்க
கண்டிப்பா ப்ரோ அதுல்லா என்ன ஹெல்ப்ல தா அதெல்லா எல்லாமே பண்லா எந்த விஷயமானது ஹெல்ப் பண்றதுல தப்பே கெடையாது மக்கள் மாதிரி அது வந்து ஆரம்பம் பண்ணது கெடையாது இது போக நெறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆழுக ஒன்னு இல்லா நெறையாவே பண்ணிருக்கே
ம் நெக்ஸ்ட் டைம் வந்தா சொல்றே ப்ரோ
ஆ கண்டிப்பா வாங்க அதெல்லா ஒண்ணு இல்ல கால் பண்ணுங்க வரே பக்கத்துல தா க்கே வந்து எதா நாளு ஹெல்ப் பண்ணுவே உங்களுக்கு ரூம் ஏதாச் சு என்ன சொல்ல அண்ணனு நெறைய பேர் வச்சிருக்காங்க ஒயிட் டவுன்லயு வச்சிருக்காங்க
ஒயிட் டவுன்லதா எத்துருந்தோ மெயின்லயே எத்துருந்தோ அப்டியே ரயில்வே ஸ்டேஷன் பக்கோ அதனால அப்டியே ஓ ரூம் பாத்திங்களா ப்ரோ
அண்ணனு ஆரா வெயிலையு வச்சிருக்காங்க
ஓகே பிரதர் புரில ப்ரோ எதாது பாத்து வைங்க ப்ரோ கடைசி வந்தா கால் பண்றே ஃபிரதர்
ஆ கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
கன்ஃபாம் கெடையாது ஆனா வெ வெள்ளி வியாழகெழம வியாழகெழம சாயங்கால போட சொல்லி அங்க எப்டி ப்ரோ ஜாப்பு எல்லா ப்ரோ கொஞ்ச நவுரு ப்ரோ கொஞ்ச தூரமா அ இல்ல பக்கத்துல அவனு பேசிட்டுருக்கா அதனால ப்ரோ
ஆ அது கேக்க கூடாது அது கேட்டுச்சுன்னா கொஞ்ச மிஸ்டேக் அது வந்து கட் பண்ணுவாங்க வேற
ம் சேரி ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் டைம் வந்து பாத்துக்குறே இது எவளோ ரெண்டு ரூவா போட்டா எடுத்தா
அவ்
அங்க ஒர்க எல்லா எப்டி ப்ரோ ஜாப் எல்லா நெறைய வேக்கன்சி இருக்கா
ஜாப்லா இங்க எதுவுமே இல்ல ப்ரோ அதா ல்லா இதுல சொல்லிக்கிற அளவுக்குல்லா எதுவு இல்ல ஜாப்புன்னு பாத்தீங்கன்னா சென்னை போனாதா நம்பளுக்கு எல்லாத்துக்குமே
அது எல்லாருக்குமே சென்னை தா ப்ரோ அது பிரச்சன இல்ல நானு அங்க கேக்குற இப்ப நீங்க பாண்டியில இருக்கீங்கல்ல இப்ப ஃபுல்லாவே தமிழ் ஆளு இருக்காங்களா இல்ல எல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்களா
இல்லல்ல எல்லாருமே இப்போ உள்ளவனு காசு வந்து ஆ தமிழ் தா ஹண்ட்ரட் பர்சண்டேஜ் வேணா அதுல ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் வந்து இங்க லோக்கல் ஆளு இருப்பாங்க மீதி ஒரு டொண்ட்டி பர்சென்ட் இந்த ஃபாரின்ல இருக்குறாங்கல்ல அவுங் க மோஸ்ட்டா அவுங்க தா இருப்பாங்க ஃபாரினர்ஸ் இருப்பாங்க அப்பற இப்போ நெறைய சொல்ல வேண்டியது இல்ல இந்தியாக் வந்ட்டாங்க நெறைய பேரு
அவுங்க போ மாட்டாங்க அவுங்கல்லா இருப்பாங்க ஆ
அவுங்க அதெல்லா வேல எல்லா இருக்கு ப்ரோ நெறைய இருக்கு ஆனா வேல இப்போ இன்னு ஒரு கொஞ்ச நாள்ல வந்து ஐடி ஃபீல்ட்ல ஏதோ கட்றாங்க அப்டின்னு சொல்றாங்க அது கட்டிட்டாங்கன்னா சென்னை போல இன்னு கொஞ்ச டெவலப் ஆவு நல்லா பண்ணுவாங்க
அவ்ளதா பாண்டிச்சேரி புடிக்க முடியாது
ஆமா ஆமா இப்பயே புடிக்க முடியாது
அது பாண்டிச்சேரி எது எது தூரம் ப்ரோ எவ்வளவு தூர வரையு இருக்கு ஆரவல்லி பிரிட்ஜி
ஆரவல்லி ஆர் இல்லல்ல ப்ரோ பாண்டிச்சேரி ஆரவல்லி வந்து தமிழ்நாடு
ஓ ஆரவல்லி தமிழ்நாட்ல வருதா
ஆமா ஆமா நடுவுல வரு அதுக்கப்ற காலாபோட்னு ஒண்ணு இருக்கு அது வந்து பாண்டிச்சேரி
ஆ ஓகே ப்ரோ
அங்கேருந்து பாத்தீங்கன்னா அந்த விழுப்புரம் கிட்ட வந்து திருக்கனூர்னு ஒரு ஊர் இருக்கும் அந்த சைடு வந்து பாண்டிச்சேரி அதுக் நடுவுல வந்து ஒரு சில எடத்துல வந்து தமிழ்நாடு ஒரு நாலஞ்சு ஊர் வந்து தமிழ்நாடு வரு அப்டியே கடலூருக்கு இந்தாண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்ருட்டி அதுல இருந்து இந்தாண்ட பாத்தீங்கன்னா பல இது வரு
இதெல்லா மிக்ஸ் ஆனா கொஞ்ச மிக்ஸு தா கொஞ்ச கொஞ்ச அங்க அங்க
ஆமா ப்ரோ இப்ப பா பாண்டிச்சேரி உள்ள வந்து தமிழ்நாடு இருக்கு பாண் அதுல எல்லாமே கலந்து கலந்துதா இருக்கு எதுவுமே ஒன்னா இல்ல
ம் சரிங்க ப்ரோ
ஆ அது பிச்ச ஆளா தா இருக்க முடியும் ஆனா மாத்தி மாத்தி அதுல நெறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க
ம் அதனால தா ப்ரோ கேக்குற இல்லனா இன்னைக்கு நாங்க வந்துருந்தோ கொஞ்ச அது கொஞ்ச அங்கங்க சுத்தி பாத்தோ இன்னு கொஞ்ச எடல்லா போல சேரி நாங்க ஆரவல்லி போயிருந்தோ ராக் போயிருந்தோ
ஓகே ஆரவல்லில ஆரவல்லில எங்க இந்த மாத்திர மந்திரி போனீங்களா
ஆ ஆமா ஆமா
ஆ
அப்புற வந்து இது டவர் ஹவுஸ்க் போயிருந்தோ இங்க
ஓகே ஓகே அப்பறோ பாண்டி மெரினா போயிருப்பீங்க ஆ நீங்க வந்து நைட்ல்லா போனீங்களா ராக்பீச்ல்லா போனீங்கள்ள
ஆமா ராக்பீச் நைட்ல போயிட்டோ காலேல வந்து ஆறாவெள்ளி சாம்ப ந்த ஆக்ச்சுவலா பக்கத்துல இருக்கிற ஏரியலா சுத்தி பாத்துட்டு அங்கெல்லா போயிருந்தோ அ ஒயிட்டோன் வந்து நைட் அங்கயே ஸ்டே பண்டோல அதனால அங்கயே நைட் பாத்துக்கலானு அப்டியே ரயில்வே ஸ்டேஷன்
போனிங்க
எங்ளுக் அப்டி பக்கோ புரில ப்ரோ
எத்தன வருஷே போனீங்க
எத்தி எத்தி நாளுன் கேக்றீங்ளா மூண் நாள் ப்ரோ மூண் நாள்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ம மண்டே கெளம்பிட்டோ அங்கிருந்து
ஓகே ஓகே ஓகே ஓகே கரக்ட்தா ப்ரோ அதா ரெண்டு நாள் ஜாலியா சுத்தி பாத்திரிக்கீங்க
ஆமா ப்ரோ கட்டான நேரத்ல வந்தோ அது நேரத்லயே இதுவெச்சி
ஓகே ஓகே முன்னாடியே எது பிளான்
இங்க மழ வரல அது வெரிக்கு நல்லதா போச்சு ஓகே ப்ரோ இதுல அங்க நேர்ல வந்த ஆட்டோ கார் சொல்லி நாங்க ஒரு எடத்துல புக் பண்ணிருந்தோ அவுங்க வந்து கடேசில இல்லன்டாங்க
ஆ
செரி சாட்டர்டே சண்டேப்பா உங்கள விட காஸ் அதிகமா தரன்னாங்க அப்டின்னாங்க செரிங் நா அவுங்குளுக்கே குத் த்துக்குருங்க அப்டின் ஒரு ஆட்டாேகார் கிட்ட பேசி
ஓகே ஓகே
கேளு கொந்தாலு அப்டியே அப்டியே காமிக்கிற பாதுக்னு சொல்லி எல்லாரு கால் பண்ணி கேட்டு தம்பின் தா சொல்லி கூப்ட்டு போனாரு அப்றோ அவுங்கன்னா நாங்க சாட்டர்டே சண்டே அப்டின் சொல் இப்யே கொஞ்சோ காஸ் அதிகமாயிடுச்சு ஆ ஓ கே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ